ஆ இப்பிடி
வணக்கம் தோழி
ம் சொல்லுங்க தோழி
கேக்குதுங்ளா ஆ
ஆ கேக்குது என்னன்னு தெரிலா தோழி நடுவுல்லே கட்
ஆமா தோழி என்னன்னு தெர்ல ம் சொல்லு நீங்க சொல்லுங்க தோழி
அ எது பத்தி பேசலா நம்ம சொல்லுங்க
ம்
செரி நீங்க ஒரு உங்களோட ஹெல்த்த வந்து என்ன சொல்லது நல்லா இருக்கறதுக்கு ஒரு என்ன சொ இந்த ஷுகரு பீப்பு ஆமா ஆமா ஷுகர் பி பி இதெல்லா வராம நம்ம எப் எப்டி பாத்துக்லா நம்மள ஒடம்ப அந்த மாரி ஏதாச்சு பேசலா
ஆ கண்டிப்பா தோழி இப்ப ஆரம்ப காலத்துல எல்லா பாத்தீங்ன்னா நம்ம தாத்தா அம்மாச்சி பாட்டி இவங்களுக்கெல்லா அந்த மாரி ஷுகரோ எந்த ஒரு வியாதியுமே வந்ததில்ல தோழி ஆனா இப்ப இருக்குற இந்தப் பெறந்த கொழந்தைங்கள் மொதக்கொண்டு பாத்தீங்கன்னாக்கா ஆ ஷுகர் இருக்குன்றாங்க அ ஆனா பி பி வந்து ஒரு சில கொழந்தைங்களுக்கு இருக்குது ஒரு சில ஒரு சிலரு ஷுகர்தா நெறைய இருக்கு அப்டின்ற மாரி சொல்லி சொல்லியிருக்காங்க ம் அப்ப உள்ளவங்களுக்குலா எங்க அம்மாச்சியெல்லா சொல்லுவாங்க அதெல்லா பணக்கார வியாதி அதெல்லா வந்து அவங்களுக்கு தா வரு நமக்கெல்லா வரா மாத்திரயெல்லா செலவு பண்ணனோ அப்டி இப்டின்னு ஏதேதோ சொல்லுவாங்க க ம் அது மாரிதா சொல்லி நம்ம கேள்விப்பட்ருக்கோ ஆனா இன்னைக்கி நெலமையில பாத்தீங்ன்னு வச்சுக்கோங்ளே எந்த ஒரு ஆஸ்பத்திரியா இருந்தாலு எல்லாருமே இந்த இதுக்கு தா உங்களுக்கு கியூலே போய் நிக்கிறாங்க
கண்டிப்பா ஷுகரு அந்த பி பிக்கு அதெல்லா உங்களுக்கு அதிகமா பேஷன்ட்ஸ் இருக்கு இந்த மாத்தர நீங்க ஒரு கவுர்மெண்ட் ஹாஸ் பிடல் போயிட்டீங்கன்னா அங்க வந்து கியூ பாத்தீங்கன்னா ஷுகரு இந்த பி பி பேஷண்ட்டுக்கல்லா கியூ எவ்ளோ பெருசா இருக்கோ அவங்களுக்ல்லா வந்து வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு டேப்லெட்ஸ் குடுப்பாங்க அதனால வந்து அவங்க போய் வாங்ற மாரி இருக்கு அந்த நீங்க கோ கியூ போய் பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டெய்லியு போங்க நீங்க டெய்லி போனா கூட அந்த கொரு கியூ வந்து அதே மாரிதா இருக்குமாம் வேற வேற ஆளா இருப்பாங்க ஆனா கூட வந்து அந்த கியூ கம்மியே ஆகாது உங் களுக்கு அவ்ளோ அதிகமா இருக்காங்க மக்களு சின்ன என்ன சொல்றது ஒரு முப்பது வயசுலந்தே வந்துருது உங்களுக்கு இந்த ஷுகர் பெரியவங்களுக்கு பாத்தா சின்ன பசங்களுக்குன்னா அவுங்களுக்கு சில பேருக்கு வந்து சின்ன வயசலேயே வந்துருது இல்லன்னா ஒரு முப்பதுக்கு அப்பறமா வந்து அதிகமா இருக்கு இப்போ மொதல்லல்லா அவுங்களுக்கு அம்பது அறுவது வயசுக்கு மேலதா ஷுகர் பேஷண்ட்டே இருந்தாங்க இப்ப அவுங்களுக்கு முப் பது இருவத்தி அஞ்சு வயசுலல்லா ஷுகர் பேஷன்ட்டு இருக்காங்க வா டேப்லெட்ஸ் பாக்க என்ன சொல்லத் டேப்லெட் சாப்ட்டுட்டு இருக்காங்க இப்போல்லா உங்களுக்கு அ பிரசவோ பாக்க போனா எல்லாம் பெ கர்ப்பிணி பெண்களுக்குல்லா அவுங்களுக்கு வந்து ஷுகர் டெஸ்ட் கண்டிப்பா பண்றாங்க
ம்
தீல உங்களுக்கு வந்துருது ஷு பிரெக்னன்சில அதுக்கப்புறமா
ம்
ஏ இது ஏ ன்னு புரியமாட்டேங்குது இப்ப இருக்குற நம்ம சாப்பாடு அதெல்லா நம்மளுக்கு ரொம்ப இஸ் ஸட் பண்ணுதா நம்ம இருக்கிற சுற்றுச்சூழல் அப்டி இருக்குதா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது தோழி
அரிசிலதா நெறைய கலப்படோ இருக்குன்னே சொல்லி சொல்லியிருக்காங்க தோழி அ நம்ம முன்னாடியில்லா பாத்தீங்ன்னா இயற் கை முறையில நம்ம வந்து விவசாயோ பாத்து இயற்கையான முறையில நமக் வந்து அரிசிகள்லா வந்துகிட்டு இருந்ச்சி ஆனா இப்ப பாத்தீங்ன்னு வச்சுங்ளே நெறைய வித அரிசிகள் வந்துருச்சு நெறைய அது விளைக்கிறதுக்காக ரசாயனம் போன்ற உரங்கள்ளா தயாரிச்சு அத வந்து பாத்தீங்கன்னாக்கா கெமிக்கல் உண்டாக்கி அந்த அரிசியில இருந்தே நமக்கு வந்து எல்லா வியாத் தி வர்றதுக்கான ஒரு மூலக்கூறோ மூலக்கருன்னு சொல்லுவாங்கள அந்த மாரி ஆயிருச்சு இப்ப இன் மூலக் காரணமே அதுதான் தோழி அங்கதான் ஆரம்பிக்குது அது அரிசி மற்றூ சொல்ல முடியாது காய்கறி பழங்கள் எல்லாமே நம்ம என்ன சாப்பிறோமோ அதுல அதுக்காகதா இப்ப என்ன சொல் றாங்க மறுபடியூ பழய முறைக்கே நம்மளை போய் தள்ளறாங்க நீங்க வந்து கேவுவ்ரோ சாப்பிடுங்க கம்பு சாப்பிடுங்க சோளோ சாப்பிடுங்க சோள சோறு கம்ப சோறுல்லா சொல் சொல்லுவாங்க அதே சாப்பிடுங்க நெல்லு சோற கொஞ்சோ அவாய்ட் பண்ணுங்க அ இப்ப இந்த சுகர் டெபிள் வ உக்காவூ சொல்றா பாருங்களே அவங்கள ஃபுல்லாமே நெல் சாதெ சாப்பிடவே கூடாதுன்ற அளவுக்கு கொண்டு வட்டங்க பழஸ் ஆம்மா
ஹ் ஹூம் இல்லன்னா வேற என்ன சொல்றது வேற ஏதோ சொல்லுவாங்க அரிசி அந்த அரிசில்லா அவங்க சாப்பிட சொல்றாங்க அதுனா நமக்கு சாப்ட்டு பழக்கோ இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு சில பேரு சாப்பிட்றாங்க சில பேர் அது அப்படியே ஃபாலோ பண்றாங்க ஆனா னோ என்னன்னா சுகர்னால நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அலையற மாதிரி இருக்கு ஒரு ரெண்டு மாசத் துக்கு ஒரு தடவ வந்து என்ன சொல்றது அஹ் தல சுத்தி விழுந்துட்றாங்க அதிகமா சுகர் ஆயிச்சு சொல்லி ஹாஸ்பிடல போய் செக் பண்ணி ட்டு அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு அஹ் வேற என்ன சொல்றது சாப்பாடு சரியா சாப்பிடாம அ யூரின் இஷூ ஹ மோஷன் இஷூ அதெல்லா ரொம்ப பாக்க முடியுது இப்பல்லா இப்போ நீங்க இப் கேள்விப்பட்டீங்களா தோழி அதிகமா உங்களுக்கு பக்கவாதோ வர்து எல்லாருக்கூ ஸ்ட்ரெஸ்னால சின்ன பசங்கள்ல இருந்து சின்ன பசங்க சின்ன பசங்கல இருந்து உங்களுக்கு பெரியவங்களுக்குல்லா அதிகம பக்கவாதெ வாய் கோணோ கொஞ்சோ போயிடுது உங்களுக்கு திடீர்னு அ ஒடம்புல என்ன சொல்றது ரொம்ப குளிர்ச்சி அதிகமாயிச்சு அ ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சுன் சொல்லி ரொம்ப கை கால் முடங்குறது அதல்லா ரொம்ப பாக்க முடிய்து இதுலா வந்து நம்ம சாப்புட்ற சாப்பாடுனாலதா இருக்குதுன் சொல்லி சொல்றாங்க இ நம்ம யோசிக்றது சின்ன சின்ன விஷ்யத்துக்கு நம்ம ரொம்போ நம்ம சாப்புட்ற சாப்பாடுல அதிகமா கடுல கலப்படோ இருக் குற கார்ணத்னால நம்பளுக்கு சின்ன சின்ன விஷ்யத்துக்கு கோவோ அதிக வர்து நம்ம சின்ன சின்ன விஷ்யத்துக்கு அதிகமா யோசிக்கிறோ அதுனாலதா இது இதுலா வந்து நம்பளுக்கு இந்த சுகரு பிபி இந்த பக்கவாதோ அதுலல்லா போயி நிறுத்திருது நம்மளுக்கு அதல்லா நம்ம எப்புடி இது பண்றது புரிய மாட்டேங்குது நம்ம வந்து நம்ம ந எது நம்மளுக்கு வருதோ அதனா வ வாங்கி சாப் புட்றோ நம்ம இதுல எது ஒரிஜினல் எது இதுல ஓடன் சொல்லி நம்மளாலே ஃபைன் பண்ண முடியாது வெளில போனா அது எப்புடி ஃபைன் பண்றது இன்ன இப்ப புதுசா வந்து ஆர்கனிக் ஆர்கனிக் இதுல எது கல் பட இல்லன் சொல்லி என்ன சொல்றது அதிகமான வெலைக்கு ஒர்த்தங்க விக்கிறாங்க அது கரட்டு தானா இது நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமா ஒரு மிடில் க்ளாஸ் ஆள அவ்ளோ காஸ் குடுத்து நம்ம அந்த அரிசி அந்த பருப்பு காய்கறி அதெல்லா நம்ம வாங்கி சாப்புட முடியுமா அவ்ளோ வெலைக்கு விக்குது உங்களுக்கு ஆர்கேனிக் சொல்லி
அம்மா தோ தோழி தோழி அத் அதனாலதா அது வந்து பணக்கார வியாதின்னு சொல்லி சொன்னது தோழி ஆரம்பத்துலியே ஏன்னா நம்ம நடுத்துர வர்கோ இல்லா நமுக்கு கீழே இருக்குறவக்கோ சொல்லுங்க அந்த ரூபா போட்டு ஏன்னா மாசத்துல் ஒரு சம்ப்ள வாங்குறவுங்ளோ இல்ல வாரத்துல ஒரு நாள் சம்ப்ள வாங்குறவுங்ளோ இவ்வளோ காசு குடுத்து இந்த பொருள அ சாப்பாடோ இல்ல அதுக்கு தகுந்த மாடி மெடிசன் சொட மருந் மருந்துகளோ வாங்கி நம்ப சாப் குட முடிய்மா சொல்லுங்க நம்ப சாப்பாட்டுக் வாங்குற்தா இல்ல த இதுக்கு வாங்குறதான்றதே நமக்கு அதுவே ஒரு டென்ஷனாயி அதுக்கு ஒரு வியாதி வந்துருது து நமக்கு அப்ப இதுனாலதா அப் பியே வந்து நம்ம தாத்தா பாட்டில்லா சொன்னது வந்து இது வந்து பணக்கார வியாதி நமக்லா வராது அவுங்களுக்குலா வரு அப்டின்ற மாரிலா குறிச்சிக்கிட்ருந்தாங்க ஆனா இன்னக்கி நாளடைவில எல்லாத்துக்குமே வர ஆரமிச்சிருச்சு அதுனாலதா இந்த அரசு மருத்துவமனைகிளில பாருங்ளே அம் மாத்துரைகலா அனா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதுக்குலா வந்து அ மருந்து கண்டுபுடுச்சிட்ருக் க்காங்க ட வரு க சுகருக்கு இந்த பிரஷருக்குலா மாத்தர கண்டுபுடுச்சிட்ருக் க்காங்க வந்துரு வந்துருன் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு விவர தெரிஞ்சே தோழி இன்ன வரக்கு அது வரவே இல்ல அத கட்டுப்படுத்துறதுக்கு வேணா அவுங்க குடுக்குறாங்களே தவிர அத முழுசு நீ பாட்றதுக்கு எந்த மாத்தரையு இன்ன வரக்கு வர கடையாது
ஆமா தோழி இப்போ எப்புடி இருக்கீன்னா உங்களுக்கு மருத்துவே வந் மருத்துவமே ஒரு என்ன சொல்றது ஒரு வியாபார மாத்ரி ஆயிட்ச்சு உங்களுக்கு ஒரு சுகருக் கு வந்து நம்மளுக்கு கியோர் பண்றதுக்கு ஒரு இது இல்ல ஆனா இதுக்கு கியூர் ஆயிடும் நீங்க சாப்டுங்க கம்மியாகு கம்மியாகுன்தா சொல்றாங்க ஆனா கம்மி ஆகுதா அது கம்மி ஆகற்தே இல்ல அது ஏறிட்டுதா போது உங்களுக்கு அது ஏறுது பத்தாதுன் சொல்லி ஒரு சைட் எஃபெக்டஸ் வரு உங்குள்க்கு அந்த டேப்லெட்ஸ்னால ஒரு சைட் எஃபெக்ட்ஸு ஒரு கிட்னிக்கு லிவருக்கு இல்லா வந்து அதுல வந்து கல் உருவாக்குது அது வந்து வு என்ன சொல்து உப்பி போய்டுது அதுல ஒரு ஒரு சின்ன ஒரு பெரிய இன்னோன்னு ஒரு ப்ரச்சன அதுலெர்ந்து உருவாகுது நம்மள்க்கு டெய்லி அந்த அ மாத்திர சாப்ட்டுட்டே இருக் க்ருதுனால அந்த சாப்பிட்டுட்டே இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி தூக்க மாத்திர குடுக்குறாங்க அந்த தூக்க மாத்திர சாப்பில்லன்னா தூங்க தூக்கொ இருக்காது உங்களுக்கு சாப்ட்டுதா ஆகுணு அது சாப்ட்டுட்டு இர்ந்தா அதுலஒரு சைட்எபெக்ட்ஸ் நம்பளுக்கு அந் தூக்கமாத்துரலா சாப்புட்ற ஆளுங்கலா நீங்க சாப்புல்லன்னா ஒரு மாதிரி சிடுசிடுன்னு ரொம்பக் கோவப்படுவாங்க எங்க வீட்ல இருக்காங்க ஆம்மா ரொம்ப கோவப்படுவாங்க சின்ன சின்ன விஷ்யத்துக்கு எதுக்கு கோவப்படுறாங்கன்னெ தெரியாம கோவப்படுறாங்க அதுல்லா நம்ம அதிகமா பாக்க முடியுது சின்ன சின்ன பசங்களுக்குல்லா உங்களுக்கு தூக்க மாத்திர குடுத்திற்றாங்க அந்த தூக்கமாட்டம் போட்டுதா எனக்கு தூக்கொவரதும் ஆ அவ்ளோ ஸ்ட்ரெஸ்இருக்கு மு சொல்லி நம்மளோட சுற்றுசூழல் எதூ ரொம்ப மாசு ஆயிட்ச்சுன் நா யோசிக்கிறே தோழி
கண்டிப்பா தோழி அதுதா உண்மையே அ நிப்ப நீங்க சொல்றீங்க மாத்திர சாப்புட்றாங்க அ சுகருக்கு இதுக்கு பிரஷருக்குல்லா மாத்திர போடுறாங்ளே அந்த ச மாத்திர சாப்பிட்ற அளவுக்கு சாப் ப்பாட அவங்க எடுத்துக்குணு தெரியுங்களா ஆன என்ன சொல்றாங்க நெல்லு சாதமே நீங்க சாப்பிடக்கூடாது அப்டின்னா நம்மக்கு எப்புடித்தோழி அதவந்து அ அப்ப இன்னும் அந்த மாத்திரைகளை சாப்பற்றதுனால அம்மக்கு வயித்துக்குள்ள இன்னு புண்ணு தானே உண்டாகும நம்முக்
கண்டிப்பா வயிற்று வந்துல் ஒரு மார்த்தங்க சாப்புட்றாங்கன்னா அவங்குள்க்கு அதிகமா பசி இர்க்கு அவுங் மூண் வேல மாத்திர சாப்புடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமானது உங்குள்க்கு என்ன சொல்து வயித்துல வந்து அவுங்குள்க்கு அ சாப்ட்றணு சாப்புன்ணுன் சொல்லி குத்திக்கிட்டே இருக்கூ அவங்க சாப்ட்டுட்டே இருந்தா சுகரு ஏறதான செய்யு உங்குளுக்கு அங்க எ பசி இருந்தா ஆளு வந்து எது கையில கெடைகுதோ சாப்பிட்ர்வாங்க உங்கள்க்கு பசி யாராலு அடக்க முடியாது ஒரு அளவுதா இல்லன்னா கைல நம்ம தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சொ அட்ஜஸ் பண்ணிக்லா அதே டெய்லிலஇருக்கு லைஃப்புர்ன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்றது ரொம்போ கஷ் டமாயிடு தோழி அவ ஒருத்த இருக்கற்த அவ ஒருத்தங்ளுக்கு இருக்குன்னா வியாதி அவுங்குதா தெரியு அவுங்க இருக்கற்து கஷ்டொ மோஷன்க்கு கஷ்டோ வயிற்று அதிகமா பசி தி எடுக்கு வீட்டுல ஆளுங்கல்லா ஒரு மாஞ்சு பாப்பாங்க இன்ன அவுங்க அதிகம்மா சாப்புட்ற்றாங்க பசிச்ட்டுட்டே இருக்குன் சொல்றாங்க ஒரு மாதிரியாஇருக் த்துது இவுங்க சொல்றதுன் சொல்லின்னா ஒரு அவுங்களுக்குஃப் ஒரு ஃபில்லிங்கு பா க்றவங்கள்கு ஒரு ஃபிலிங் சொல்லி ஒரு மாத்ரியாருக்கு நம்மளோட
ம் ம் கண்டிப்பா தோழி அந்த பக்கத்துல எங்ளுக்கு இருக்காங்க ஒருத்தவ்ங்க வயசானவங்க தா அவுங்க அவுங்ளுக் பாத்திங்கனா இட்லி தோச சாப்புடனு ஆசப்படுவாங்க ஆனா அவுங்க வீட்ல அவுங் மரும வந்து உங்ளுக் சுகர் இருக்குல்ல அதுனால இட்லி தோச அதா அரிசி சாத அவ்ளவா சாப்டக்கூடாது அதுல த்தானதுதான இந்த மாவு பொருளு இதுவு சேக்கக் கூடாது சொல்ட்டு அந்த ராகி ரொட்டி அது மார் செஞ்த்தருவாங்க கேவ் இதுக் ச என்ன ம் கோதும கோதுமையில வந் இல்ல இல்ல கோதுமைல தோச செஞ்சுத் தருவாங்க சப்பாத்தி செய்வாங்க ஆன்னா அவுங்ளுக் பல்லலா இல்ல வயசாயிர்ச்சு ரொம்ப அதனால வந்துட்டு எனக் சப்பாத்தி வேணா எனக் தோசையாவே ஊத்தி குடுமா அப்டின் சொல்லி சொல்லுவாங்க ஒர் ஒரு மாரி அதையே சாப்ட்டுட்ருந்தா நமக்கு அதுவு என்னா இருக்கு ஒடம்ல சொல்லுங்க பாக்கலா இங்கிட்டு மாத்திரையு நம்ப எடுத்துக்குறோ அதுக்கு தகுந்த ஆதா ஆகாரோ நமக்கு கெடையவே கெடையாத் டம்புல என்னா இருக்கு சொல்லுங்க இன்னு நம்ம வலு இழந்துதா போவேமே தவர நமக்கு எந்த ஒரு பெலனுமே கெடைக்கவே கெடை க்காது மாத்தர சாப்ற்ற அளவுக்கு ம் மாத்தர சாப்ற அளவுக்கு நம்மன சத்துல்ல ஆகாரம் சாப்டாதானே நமக்கு தெம்பாவு இருக்கு ஆரோக்கியாவு நம்ப இருக்க முடியு
ஆமா கரெட்டுங்க சொல்லி ஆனா அந்த பேஷண்ட்கு இவ்ளதா சாப்புண்னுன் சொல்லுவாங்க ஆனா அந்த அவுங்ளுக்கு இருக்குற பசி அவுங்ளுகுதா தெரியு வீட்ல ஆளுங்களு டாக்ட்ரு என்ன சொல்லுவாங்ளோ அதே பத்தி நீங்க வந்து இது கொஞ்ச கொறைச்சிட்டு சாப்டுங்கமானு சொல்லுவாங்க ஒரு தரவ ரெண்டு தரவ நம்ம சொல்ல முடியு ம் நம்ம திருப்பி திருப்பி சொன்னா அவுங்களுக் ஒரு மாதிரியா இருக்கு என்ன இவ எப்ப பாத்தாலு நா சாப்பற டைம்ல இவ இது பண்ணிட்டேயிருக்கா இது சாப்புட்ருது இது சாப்புடாதீங்க ஆனா நம்ம வந்து அவுங்கள கேர் எடுத்துதா சொல்லுவோ டாக்ட்ரு நம்ம டாக் ட்ரு நம்ம கிட்ட என்ன சொன்னாங்ளோ அத தகுந்துதா நம்ம பேசுவோ ஆனா அவுங்களுக் கஷ்டமாயிடுது அது அ நம்பளால சொல்லவு முடியில அவுங்களால அது கண்ட்ரோல் பண்ணவு முடில ஒரு மாதிரியா கஷ்டமா இர்க் கு இந்த வியாதிகளால
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி ம் தோழி நமக்கு நேர முடிவடைந்தது தோழி ம் மீண்டு இன்னொரு இணைப்ல சந்திக்லா நன்றி வணக்கம் தோழி
ஓக்கேப்ப கண்டிப்பா நன்றி